ஹலோ ஆ சொல்லுங் சொல்லுங் தோழி என்ன பண்றீங்க
உம் வீட்ல இருக்கந் தோழி நீங்க
நானா நானு வீட்லதா இருக்க தோழி என்ன பண்றீங்க சாப்டீங்களா
ம் சாப்டே தோழி நீங்க சாப்டீங்களா
ஆ ச் பசங்கெள்ளா வெளயாடிட்டுருக்காங்க தோழி உங்க பசங்க
ம் ஆ தூங்கிட்டு இருக்காங்க தோழி எனக்கு ஒரு டவுட் இருக்கு தோழி கேக்கட்டுமா
ஆ சொல்லுங்க தோழி
இப்போ டெலிவரிக்கு அப்றோ கொழந்த பெறந்ததுக்கு அப்றோ ஒடம்பு ரொம்ப வெய்ட் போற்றுச்சு தோழி அது எப்டி கொறைக்கிறதுன் ஏதாச்சு கொஞ்சோ சொல்ல முடியுமா
ஆ தோழி நெறைய எக்சசைஸ் வந்துச்சு இப்போ உங்க மொபைல்லயே வந்து டேன்சிங் ஆப்பு டேன்சு டேன்ஸ் பண்ணினே கொறைக்கலா அந்த மாரியு வந்துரு க்கு சில பேர் வந்து ரொம்ப ஸ்டெய்ன் பண்ணக்கூடாதுல ஒன் டெலிவரி ஆயிட்டு ஒன் இயர் ல்ல அந் மாரி எக்சைஸ்லா ரொம்ப பண்ணா வந்து அது ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப பாதிக்கு சோ அதனால என்ன பண்ணலானா படுத்துட்டே இந்த மாரி கால வந் து வயறு பகுதி வரைக்கு இப்டி கொண்டு வந்து கொண்டு வந்து இது பண்ணலா ஸ்டிச்சஸ் ரொம்ப ஆறிடிச்சு சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சுனா பட்டர்ஃப்ளை எக்சைஸ் வந்து கொஞ்சோ நார்மலா பண்ணலா அந்த மாரி பண்ணலா மோர் ஓவர் வாக் அவங்க இது பண்ணலா ஏன்னா இப்போ கொழந்தையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஹெல்து கேர் பண்ணிக்க முடியாது ஹெல்த்தியாவு சாப்புடுணு ஹெல்தியா சாப்பிட்லனாலு வெயிட் போடு
ஆமா தோழி நா கூட டெலிவரி அப்ப அப்டிதா ரொம்ப இதுவா இருந்துட்டே தோழி
ம் அந்த மாரி கொழந்தையே பாத்துட்டு இருக்கூடாது நம்ம ஸ்ட்ரென்தா இருந்தாதா கொழந்த ஸ்ட்ரென்தா இருக் கு ஃபஸ்ட் டெலிவரியில அது ரொம்ப தெரியில அப்போ நா வந்து எனக்கு எப்டினா ரொம்ப லீன் ஆய்ட்ட எனக் லீன் ஆகு எ பாடி வந்து இப்பதா வந்து செகண்ட் ப்ரெக்னன்சி தா கொஞ்சோ கேர் பண்ணி கேர் பண்ணி அது ஃபஸ்ட்டு யாரு சொல்லல யாருக்கு தெரியல அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயி கத்துக்குன்னா அப்கம்மிங் யாருனா வந்தாங்கன்னா அவங்கிட்ட சொல்லுவே இந்த மாரி சீட்ஸ் எல்லா இருக்கு தோழி சியா சீட்ஸ்சு அலிம் சீட்ஸ்சு அந்த சீட்ஸ்லா நைட்டு கொஞ்சோ ஒரு ஸ்பூன் வந்து ஒரு டம்ளர் க்ளாஸ்ல ஊற வெச்சுட்டு காலேல ஏந்து வெறு வயத்துல குடிக்கணு அதே மாரி வெந்தயத்தி தியு அந்த மாரி பண்ணி குடிச்சோனா பாடில ஹீமோகுளோபின் பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகு நல்லா இன்கிரீஸ் ஆச்சுனா நம்முளுக்கு வந்து இந்த படபடப்பு டென்ஷனு அதல்லா கொஞ்சோ கொறையு பிளட்டு தா லாஸ் ஆயிருக்கும் நெறைய டெலிவரிக்கு அப்பற அவங்க ஃபஸ்டு பிளட்டுல கான்சன்ட்ரேட் பண்ணு ம்
தோழி இருந்தது ச டெலிவரிக்கு அப்பற அப்டிதா இருந்து சரி ரொம்ப படப்படப்பா இருக்கும் ஒரு வேள கூட செய்ய முடியாது கொஞ்ச நேர நடந்தாலே படப்படன்னு ஆயிடு தண்ணி விட்டு எப்டி கேரா வற மாரி ஆயிடு அதுக்காக தா அம்மா நெறைய செஞ்சு குடுத்தாங்க காய் தா நெறைய சாப்ட சொன்னாங்க
காய்கறி ஆமா காய்கறி நெறைய சாப்புணும் நீர் சத் எது இருக்கோ அத சாப்புணு ம் ஃப்ரூட்ஸ் சாப்டலா கீர வகைகள் ரெண்டு டைம் எடுத்துக்கலா வாரத்துல ப்ரூட்ஸ் சாப்பல்லா இல்ல இதல்லா உன்னால செய்ய முடில இல்ல நம்ம முடியாது அப்டின்ற பட்சத்துல ம்ம சீட்ஸ் எடுத்துக்கலா இந்த மாரி சீட்ஸ் தா இருக்கு கியா சீட்ஸ் குடிச்சாலே வயிறுல இருக்கற தேவயில்லாத அந்த இந்த இதுவல்லா கொறச்சு எடுத்து பாடி ஹீட் ஆவுதுன்னா ம்
நா கூட கேள்விப்பட்ட சியா சிட்ஸ் தா நா கூட இது பண்ண இ இந்த வெயில்கு வேர ரொம்ப இதுவா இருக்கா அடிக்கடி ஜூஸ்லாகுடிக்கிறதுக்கு படிலா அந்த சீட்ஸ் தா அடிக்கடி எடுத்துக்கிட்ட கொஞ்சோ ஒரு பத்து நிம்ஷோ அது ஊற்னாலே சீக்ரோ இதுவாயிடுது அது பத்து நிம்ஷ சும்மா ஊற வெச்சுட்டு லெமன் மட்டு ஜூஸ் போட்டு குடிக்ற மாரி இது பண்ணு தோழி அது கொஞ்சோ கேக்குது டக்குன்னு குளிக்காம இருக்கு உடம்புக்கு
சர்பத்து குடிக்கலா அந்த மாரி எதனா ஒண்ணு ஹெல்த்தியா நம்ம ஹைட்ரேட்டடா வெச்சுக்குணு பாடிய டெலிவரிக்கு அப்றோ ஹைட்ரேட்டடா வெச்சுக் தண்ணி உடம்புல வந்துடே இருக்குன்னு எந்த ஃபார்ம்ல உனால் தண்ணி தா குடிக்கணுன்னு இல்ல என்ன ஃபார்ம்லன்னா ஜூஸ் குடிக்கலா பால் குடிக்கலா அந்த மாதிரி ஹைட்ரேட் டடா வெச்சுக் சொல்றாங்க அதுதா நாலு லிட்டர் தண்ணி குடிக்கிணு அப்டின்னு சொல் றாங்க ஏன்னா இவங்க தண்ணியே குடிக்கணுன்ற போது அவங்க வந்து டெலிவரிக்கப்றோ அது கவுனிக்க மாட்டாங்க தண்ணியே நானே குடிக்க மாட்ட அன்னால ஆல்டர்னேட்டிவா இத பண்ணலா அத பண்ணலா அத
தண்ணி குடிப்போ அப்போ கொழய்ந்தைக்காகன்னு சொல்லிட்டு அப்பற குழந்த புறந்ததுக்கு அப்பற மைண்டு கொஞ்ச ரிலாக் ரிலாக்ஸாவவே இருக்காது ஏதாச்சு ஒரு இதுவாவே இருக்கு பாப்பா அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டைம் இருக் கிடைக்க மாட்டிங்குது அதே மைண்ட் செட்லயே போயிடுதா நம்மள கவனிக்க
ஆமா ஆமா கரெக்டு தோழி அதுக்குதா
நெறைய ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்ச உடம்பு நல்லா பாத்துக்கணு
நம்ம நல்லா ஹைட்ரேட்டடா இருந்தாதா நம்ம ஸ்ட்ரெஸ் து இல்லாம கொய்ந்தங்கள ஹேண்டல் பண்ண முடியு அது இதுவா இருந்தாலே ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாலே நம்மோ நம்ம வந்து எதயுமே செய்ய முடியாது அவங்க மேலயே டென்ஷன் காட்டுவோ நம்பளு டென்ஷனா அழுவோ ப்ரஸ்ட்ஸேஷன்ல ஃபர்ஸ்ட் டெலிவரியில நா ரொம்ப ப ட்டுட்டே சிஸ்டர் அதுகப்றோந்தா இப்போ கொஞ்சோ பரவால்ல தோயி
ம் ம் நம்மளா தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இப்ப இருக்கற இதுல
ஆ எல்லாருக்கு அது தெரிய மாட்டேங்குது கொஞ்ச கொஞ்சோ இதுவா இருக் யார்க்கு பெருசா தெர்ல அந்த காலத்துல இருக்கிறவங்க கேட்டா அவுங்க ஓல்டு அட்வைஸ் தா குடுப்பாங்க அவுங்களுக்கு தெரியமாட் பட் இந்த என்ன பண்ற போ ஓல்டு அட்வைஸ்லா நமளுக்கு செட் ஆவது இந்த ஜென்ரேஷன்க்கு ஏத்த மாரிதா நம்மவு பண்ணணு
ஆமா தோழி அவுங்கல்லா அப்பத்திக்கு உணவுகள் சாப்ட்டு வேலையு செ ஞ்சு அதுவே அவுங்களுக்கு எக்சசைஸ் மாரி இருந்துச்சு இப்போ நம்ளால அந்த மாரி உணவுகளு சாப்ட முடில ஏத்துக்க மாட்டேங்குது வேலையு செய்ய முடில அந்த மாதிரி
கொழந்தைங்க மைண்ட் செட்டு அப்ப இருந்த மாரி இப்ப இல்ல
சரி தா தோழி ஆ
டிரிபிள் மடங்கு சாப்புணு நம்ப அவுங்க கேக்குற கொஷின்னு சொல்றதுக்கே நூறு கொஷின் கேட்பா எ பையன்லா அதுக் இதெல்லா சொல்லணும்னா நா நெறையதா சாப்
அவுகளுக்குக்கெல்லா அப்டி யோசிக்கணுன்னு தோணுது கொழந்தைங்களுக்கு நம்ம அந்த மாரி இருந்தோமனு தெரில அந்த டைம்ல இப் கொசோ பாக்குறாங்கல்ல பசங்க இப்ப பாக்குறாங்கல்ல ஆமா
எங்க இது ஏ வந்துச்சு இது எப்டி வந்துச்சு ஏ அப்டி இதுங்குது
எங்க பசங்க கூட எங்க அக்கா பாப்பா ஒருத் தி இருக்கா அவ கேக்குற அவுங்க அம்மாவ
என்னன்னு
நா இந்த வய்த்துல இருந்துதா வந்தன்னா இந்த வயறுகுட்டியா இருக்கே அப்டின் சொல்லிட்டு கேக்குறா அவ அவுளுக்கு என்னென்ன எக்ஸ்பிளை்ன் பண்றது
ஏ பைய ஒன்னு சொன்னா பாருங்க அம்மா வயிறு ஏ கிழ வந்து பாப்பா வெளியே வந்துட்டானா நா மறுபடியு வயத்துக்குள்ள போக போறேன்னு சொல்றா நா என்ன சொல்றது பாரு
நீ அந்த வயித்துக்குள்ள இருந்துதா வெளில வந்து வளந்துட்டே அப்டின்னு சொல்லுங்க
அப்டிதா சொன்னே நானு நா மறுபடி போ போறே அப்டின் சொல்றா அதா சொன்னே இல்லப்பா ஒரு தடவ தா வெளில வர்ணு வந்துட்டா மறுபடியு போ முடியாது
அதுதா
அவுங்க பிரைன் எல்லாத்தியு பத்தி யோசிக்குது நம்பள விட அவுங்க எல்லாத்தியு கொஷின் கேக்
ஆ யோசிக்கிற அதா பாப்பா வன்டானே நா உள்ளப் போறே அப்டின்ற கான்செப்ட் என்ன சொல்றது நம்போ
இப்போ சின்ன பாப்பா வந்த உடனே அவனுக்கு தனியா இருக்க மாரி ஃபீல் ஆகுது இல்ல
ஆ ஆமா அ து வேற இருக்கு ச தோழி என்ன பண்றது அது வேற ஹேண்டில் பண்ணணு அவனுக்கு எல்லாரு இவனுக்கு அட்டென்ஷன் ஃபர்ஸ்ட் பேபிக்கு இருக்குற அட்டென்ஷன் செகண்ட் பேபி வந்த ஒன்னே எல்லாரு மாறிர்றாங்களா அவனுக்கு நம்ப வேண்டியதா இருக்கு நா தா கொஞ்சம் மெயினா டேக்கேர் பண்ணி
ஆமா சரியா ரெண்டு பேருக்கு சரிசமமா குடுக்கணு
ஆ செகண்ட் பேபியே குடுக்குங்க அவே கொஞ்சோ வளந்து வர்ற வரைக்கு அவனுக்கு தெரியாது அவே இருந்துப்பா சின்ன பையன்னு வச்சுக்கோங்களே இவனுக்கு நல்லா தெரியுது அப்பறோ நம்ப கொஞ்சோ ஏ ஹஸ்பண்ட் கொஞ்சோ கேர் குடுப்பாரு அதுனால கொஞ்சோ பரவால்ல
கொழந்தைக்கு தெரியல ஆமா வர்றவங்க எல்லாரு புதுப்பாப்பான்னு சொல்லிட்டு குட்டி பாப்பான்னு அவனயே பாக்குறதுனால இவே கொஞ்சோ ஏக்கம் புடிக்கிறா போல
ஆமா அவன் கூட விளையாடுனாலு இவன வச்சுட்டே விளையாடுவே அப்பறோ இப்பதா கொஞ்ச நம்ம பாப்பா அழுதா கிரிபில பாட்டோ அப்டின்ற ஆ தந்துருக்காரு இப்பதா
ம்
கொஞ்சம் மாறி இருக்காரு
ஆ ஆ
அந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சோ
அதயு நம்ம பாத்துக்க வேண்டியதா இருக்குல்ல ரெண்டு பேரையு சரியா நடத்துறதுக்கு
ம் கொஞ்சோ இது பண்ணணு ஆனா கஷ்டமாதா இருக்கு பட் ரெண்டு பேபின்னு ஆயிட்ட பெறக்கு நம்ம கொஞ்சோ அட்ஜஸ்ட் பண்ணிதா போகணு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சோ டைம் குடுக்கணு நம்மளு டைம் எடுத்துக்கணு நெறைய விஷயோ இருக்கு என்ன பண்றது பழகிடு விடுங்களே பழக்கிடு நீங்களு நெறைய ஃபேஸ் பண்ணிருக்கலா டெலிவரிக்கு அப்பறோ
ஆமாந்தோழி எனக்குமே ஒடம்பு ரொம்ப வெயிட் போட்டுருச்சு டெலிவரிக்கு அப்பறோ அப்பறோ நா என்ன பண்ணே நா நடக்கறது மட்டுந்தா ட்ரை பண்ணே ஏ வெயிட்லா தூக்க கூடாது இல்லையா சாப்டுட்டு ஒரு பத்து நிமிஷோ கொஞ்சோ ரிலாக்ஸா நடப்பே வெளில காத்துவாங்குற மாரி
ஓகே ஒகே எனக்கு ஒரு இன்னொரு அழைப்பு வருது உங்களுக்கு பண்ணட்டுமா
ஆ சரிங்க தோழி நீங்க பாத்துட்டு பண்ணுங்க அப்பறோ